ஹலோ
ஆ வணக்கம்மா நல்லாருக்கீங்களா ஹலோ கேக்குதுங்களா ஹலோ கேக்குதுங்களா ஹலோ கேக்குதா கேக்குதுங்களா
ஆ நல்லா கேக்குதுங்கப்பா சொல்லுங்க
என்னா பண்றீங்க
நானா எங்க வீட்ல மாதுளம் பழோ விட்டுருக்கு அது இப்பதா சாப்டோ செரி ஒரு பழோ சாப்டலாமே ஒரு மாதுள செடிய சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க எதுனா ஒரு பழோ கெடைக்குமான்டு எல்லாமே பழுத்துருக்கு அறுக்கறதுக்கு மனசு வரல அவ்ளோ அழகா இருக்கு அந்த செடில பாக்கும் போது உங்களுக்கு செடி வளக்குறது ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதாப்பா
ஆ செடி வளக்கறது இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க
ம் எந்தெந்த மாரி செடிங்களா வெப்பீங்க
நா நறைய பூச்செடிகள் பழச்செடிகள் அந்த மாரிலா நறையா எங்க வீட்டு தோட்டத்துல வளத்துருக்க
ஓ நீங்க ஓ நீங்களே வெப்பீங்ளா
ஆ நா வச்சு தாங்க வரு
அப்டிங்ளா செரிங்க செரிங்க எந்த மாரி செடிங்கல்லா வச்சுருக்கீங்க வீட்ல
எங்க வீட்ல மாமா மாமரோ இருக்கு
மாமரோ
கீர மரோ இருக்கு நெல்லி மரோ மாதுளை
மாதுளை
ஆ மல்லி
மல்லி
அவ்ளோ தாங்க
முருங்கை சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் மாமரம் அது மாரிலா எது இல்லிங்களா மரங்க எது வெக்கிலீங்ளா போயாச்சா
எது கா
வஸ்ட்டிங்ளா சரி சரி வைங்க அதெல்லா ரொம்ப நல்லது சீசனுக்கு கண்டிப்பா ஒரு வரு பழோ விடம் போதுதா அதோட அரும தெரியு கண்டிப்பா அதோட அருமையே அப்பதா தெரியுமே நல்ல பழோ வரும்போ சாப்டுங்க ஆ இப்ப மதியானோ என்ன சாப்ட்டீங்க
மதியோ எங்க வீட்ல வந்து கறி கொழம்பு செஞ்சுருக்காங்க
ம்
மதியோ சாப்ட்டோ எங்க வீட்ல நானே தா செஞ்சிப்ப
நீங்களே செய்வீங்க எப்டி செய்வீங்க கறி கொழம்பு சொல்லுங்க
அது வந்து யூட்யூப் பாத்து என்னென்ன இருக்கோ அப்டியே போட்ருவங்க
அதுதா என்னென்ன போடுவீங்க சொல்லுங்க பாக்கலா
அ கறிய க்ளீன் பண்ணிக்ணு நாங்க எங்க ஊர்ல ஒரு கிலோ எர்நூரூபாய்க்கு விக்கறாங்க கோழிக்கறி அத பாத்திங்கன்னா அத நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு
ம்
அதுக்கபறமா அதுக்கான மசாலாலா ரெடி பண்ணிட்டு
ம்
அது ஃபஸ்ட்டு குக்கர்ல வேக வச்சுட்டு அதுக்கப்றமா அதுக்கப்றமா மசாலா போட்டு கொழம்பா ஃப்ரை பண்ணி இது பண்ணி கொதிக்க வச்சு
ம்
நல்லா ஊறனதுக்கப்புறோ எறக்கி வச்சுட்டு அதுக்கப்மா அது கொழம்பா வச்சு சாப்டுவோ
சரிங்க சரிங்க ஊற எல்லா வைக்க கூடாதுங்க தம்பி அத வந்து கொதிக்க வைக்கணு நீங்க ஊற வைக்கிற ஊற வைக்கிறன்றீங்ளா ஊற வைக்கிறதாந்தா மசாலா போட் டு ஊற வச்சு அந்த சிக்கன் சிகஸ்டி பைவ் செய்வாங்கல்லிங்ளா அது அ
தண்ணில ஊற வைப்போன் சொன்ன
எது ஊர வப்பீங்க கறிங்ளா
கறிய கிளீன் பண்ணறதுக்கு
ஆ மஞ்சதூள் போடுங்க அதில கொஞ்சொம் மஞ்சதூள் போட்டு நீங்க கிளீன் பண்ணும்மோது அந்த கறி ஸ்மெல்லு வராது நல்லாயிருக்கும்
ம்
நல்லா நல்ல பரவால்ல தம்பி நல்லா செய்றீங்க போலக்குது வெரி
நல்லா செய்வேன் எங்க வீட்ல நா தான் எல்லாமே செய்றது
பரவாலலைங்களே உங்க மம்மிக்கு நல்லா உதவி செய்யறீங்க போல இருக்குது
யென் மம்மி எதும் செய்யறதில்ல
ஆ ஆ
அவங்க வொடம்பு வொடம்புல வந்து கை கால் ஊல்ந்துச்சு வீட்ல தா படுத்து துட்டுயிருக்காங்க நான் தா செய்றன்
அப்டிங்களா எப்டி கை கால் உழுந்துச்சு அவுங்களுக்கு
அவங்க வந்து ஒரு மாரி பைத்தியம் ஆயிட்டாங்க
ஆ
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் காப்பாத்த முடியாதுன்டாங்க சரி அப்டியே உக்கார் உகார வச்சுட்டாங்க
அப்டிங்களா செரிங்க செரிங்க பாத்துக்குங்க அம்மா பாத்துக்குங்க இருக்கிற வரயும் பாவோம் உயிரோடுக்கிற வரயும் பாவோம் இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு யாரு தா இருக்குவாங்க பாவும்ல்ல கண்டிப்பா இப்பல்லாம் பாரு அம்மா இல்லன்று ஏங்கறாங்க நறைய பேர் இறந்துட்டாங்களேன் ட்டு உங்களுக்கு இருந்தும் புரோஜனம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்கலே பாவோம்
என்னப் பண்றது ஒரே பையனா நா தான் கஷ்டப்படுறன்
ம் ம் ம்
ஆ
கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க நல்ல செலவெல்லா பண்ணாதீங்க எனக் தெஞ்சு இந்த அஈ
கூட்டு போலான் இருக்கன்
எங்க
இங்க ஒரு இங்கொரு ஒரு ஹாஸ்பெட்டல் இருக்கு
ஆ ஆ ஆ
சித்த மருத்துவர்கிட்ட அங்க கூட்டு போய் அங்க்யே வி விட்டுர்லாம் அங்க போய் விட்டு பாத்துக்கலா
ம்
அப்டின்னு இருக்கோம்
சேரிங்க செரிங்க பாருங்க பாருங்க அப்பதா மேபி இவ
ச்சின்னா நல்லத்தான
ஆமாங்க வந்துச்சுன்னாவு அவுங்க வேல அவுங்களே செஞ்சுப்பாங்க இப்போ நீங்க அவுங்களுக் செ ஆமா அதுக்காகன்னா நீங்க அவுங்கள காப்பாத்துங்க ஏனா செய்ற அவன கண்டிப்பா கண்டிப்பா வந்து
ம்
நீங்க அவுங்கள காப்பாத்து மூலியமா கண்டிப்பா நல்லதுதாங்க நடக் கூ நான் அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா அந்த இறைவனை கண்டிப்பா வேண்டி கொள்கிறேன் நீங்க வந்து உங்க தாய் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்கன் நெனச் க்கூட பாக்ல கைக்கால் விழுந்து அம்மாவ கூட நீங்க இவ்ளோ அருமையா பாத்துட்டு அவுங்குளுக்கான பணிவிட நீ செஞ்சுட்டு நானே கொழம்பு செஞ்சே சோர் செஞ்சே சொல்றீங்களே தம்பி நெஜமாவே எனக்கு ரொம்ப பெருமயா இருக்கு தம்பி எங்க வீட்ல கூட ரெண்டு பசங்க இருக்கானுங்க ஒவ்வரு கழுவுன தட்டு கூட அந்த பக்கோ எடுத்து வக்க மாட்டானுங்க அப்டியே வெப்பானுங்க அப்டியே வெப்பானுங்க குளிச்சா கூட அந்த ஜட்டி கூட வெளியெடுத்துன்னு போய் காய போட மாட்டாங்க குளிச்ச துணி இருக் க்கில்லைங்ளா அது அவ்ளோ அப்டியே போட்டு வச்சிருவானுங்க அந்த இதுலே அது எடுத்துட்டு போயிட்டு போடணு ரொம்ப கஷ்டப்பட்றே தம்பி இந்த மாரி பிள்ள எனக்கு கெடைக்கலயேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு ரெண்டுமே வந்து இன்னொன்னு நானு சின்ன பைய வந்து நா என்னா பண்றன்னு கூட தெரியாது கரெக்டா டைமுக்கு வருவாரு சாப்பாடு மட்டு கேக்குவாரு சாப்பாடாச்சா அவ்ளோதா அவுரு ம பெ மிஸ்டர் பெரியவரு வ வந்து வெறூ ஃபோன்லே நோண்டிட்ருப்பாரு அ கேர்ள்ஸ்ங்ககிட்டல்லா பேசிட்ருப்பாரு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாரு அ கரெக்ட் டைம் மட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு என்ன ஆச்சுன்னு மட்டு கேட்டுட்டு அது ஃபுட்டு அவனுக்கு செட் ஆச்சுன்னா பாப்பானுங்க அப்பிடி இல்லேன்னா அவுங்க வந்து வெளில சாப்புடுவாங்க அவுங்க வந்து வீட்டு சாப்பாடு வந்து அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க வெளில சாப்டுவாங்க எனக்கு அது ஒரு சில விஷ்யல்லா புடிக்காது தம்பி அவுங்ககிட்ட ரொம்ப பா அந்த எ பேச்செல்லா கேக்கவே மாட்டாங்க என்னமா என்ன ஏது எல்லா கேட்கவே மாட்டாங்க நீங்க இப்டி சொல்லம்போது எனக்கு ரொம்போ ச் ஆச்சிரிமா இருக்கு
ஆமாம் ஊர்லயே நா நல்லா புகழ்வாங்க எல்லார்மே
ம் ம் ம்
எப்டி இவ்ளா எப்புடி இப்டி இருக் க இது மாரி இக்கறதுக்ல்லா நெறைய குடுத்து வச்சிருக்குணு
உம்
அப்படிலா சொல்லுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா தம்பி இந்த மாரி குழந்தையல்லா நிஜமாவே இறைவனோட வந்து மிக பெரிய படைப்புதா அது ஒரு எப்டி சொல்றது குடு குடுப்பன குடுத்து வச்சிருக்கணு ப உங்க அம்மாவம்மா ஆஹ்
குடுத்து வச்சிருக்கணுனுவாங்க
உம் நல்லதுதா தம்பி அப்டிதா இருக்கணு அப்டி இருந்தாதா இப்ப வருங்காலத்துல எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைலா கூட அத கையாளுற திறம வந்து அவங்களுக்குள்ள வளருமா இப்ப இப்பயே அந்த கஷ்டமா கஷ்டமானே பாத் பாத்துட்டு ம் கஷ்டத்திலயே இது பண்ணிக்கினு ஆஹ் வளரு போது எவ்ளோ பெரிய கஷ்டோ வந்தாலு அது பெருசா தெரியாதா ச இவ்ளோதான்டா நம்ம பாத்துக்கலா அப்டின்றது கூட எவ்ளோ பெரிய துன்ப காலத்துல கூட அவங்க அவங்கள காப்பாத்திக்கிற அளவுக்கு அவங்க திறம வளந்திருமா ஏன் நா இப்ப என்னன்னா இப்ப அம்மா இல்ல நீங்களே செய்றீங்க சாப்பாடு நீங்களே துணித்துவைக்கிறீங்க நீங்களே எல்லாமே நீங்களே செல்ஃபா எல்லாமே கத்துக்கிறதுனால நீங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையு பணக்கார ஆனாலு ஸ் சரி ஏழையா இருந்தாலு சரி இத விட இருக்கிற வாழ்க்கை போனாலு சரி உங்களுக்கு வந்து அந்த கஷ்ட தெரியாது ஓ நம்ப எவ்ளோ பாத்துட்டோ கஷ்ட இதெல்லா ஒரு கஷ்டமா
ஆமா ஆமா ஆமா நா எல்லாமே பாத்துட்டே வாழ்க்கைல ரொம்ப கஷ்டோ எல்லா பட்டே
ஆ
இதெல்லா ஒரு கஷ்டமே இல்ல
ம் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு அ உங்க அம்மாவ சீக்கர கொணப்படுத்தி நீங்க ரெண் நீங்க ஒரு திருமணம் பண்ணிக்குங்க ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு திருமணம் பண்ணிட்டு
வயசு வந்துருச்சுங்க பண்ணு
ஆ பண்ணிடுங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அ அந்த பொண்ணு அவுங்க அம்மாவ பாத்துக்கிட்டு நீங்க எங்கனா வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு இல்லைங்களா சாப்பாடு செய்யறது கு இது பண்றதுக்குல்லா உங்களுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு அவுங்க அவுங்க மம்மிப்பாக்க பாத்துட்டு அவுங்க வீட்ல இருக்கும் போது நீங்க வெளிய போம்போது நீங்க சம்பாதிச்சுட்டு வரும் போது மூணு பேரு நிம்மதியா வாழலா உங்களுக்கான ஒரு குடும்பம் அமைஞ்சிடும் நீங்களு நிம்மதியா இருக்கலா எத்தன காலத்துக்கு அவுங்க கூட இருப்பீங்க பாவம் கஷ்டந்தா உங்களுக்கு திருமணம் பண்றதுக்கு ஐடியா இருக்குங்களா
ஆ இருக்குங்க என்ன பண்ணுறது வயசாயிடுச்சு
ம் ம் ம்
பண்ணு
ம்
ம் அக்கௌண்ட்ல ஒரு ஒரு ஒரு நாலஞ்சு லட்சம் வச்சிருக்கே
ம்
கல்யாணத்த முடிச்சுட்டு இன்னு கொஞ்சோ சம்பாரிச்சு வீடு கட்டிரனு ம்
ஏ இப்ப இருக்கிற வீடு ஓரளவு நல்லா தானே இருக்குங்க நீங்க இருக்கிறது
ஆ இது மாடிஃபை பண்ணி அப்பா அம்மாவுக்கு
ம் ம் ம்
ம் நம்போ வாானியம்பாடிலயே எங்கயாச்சு வீடு கட்டி எங்க ஊர்லயே
ம் ம் ம்
அப்டி எங்கனா போயிட்லானு
சேரிங்க சேரிங்க நல்ல விஷய தா ஏனா செய்ங்க செஞ்சாதா வந்து சீக்கிரோ முன்னேற முடியு வாழ்க்கைல ஒரு சின்ன வயசுலயே வந்து நீங்க வந்து எல்லாமே அனுபவிச்சுட்டு ஆ சிறு வயதுலேயே வந்து நீங்க நல்ல விஷயங்கள பேசுறதுனால நெஜமாவே வந்து இந்த வயசுல இவ்ளோ பெரிய அனுபவ இருக்குதா ஒங்களுக்கு இந்த வயசுக்கா வயசான காலத்திலயோ ஒரு பெத்தவங்கள பாத்துட்டு இருக்கிற மனப்பக்குவ வந்து ரொம்ப பெரிய விஷய தா தம்பி உங்களுடன் பேசுன இணைப்பு வந்து மிகவு சந்தோஷமாக உள்ளது அடுத்த இணைப்புல சந்திக்கலா தம்பி நன்றி நன்றி வ நன்றிப்பா